ஆ ஹலோ
ஆ வணக்க சார் இந்த டெக்கரேஷன் டீமா
ஆமா சார் ஆமா சார் ஆமா ஆமா சொல்லுங்க டெக்கரேஷன் தா
இந்த கல்யாணத்துக்கு இந்த கருமாதிக்கி இந்த மாதிரி டெக்ரேஷ்
எல்ல எல்லாத்துக்மே உண்டு சார் கல்யாணோ நிச்சயதார்த்தோ காதுகுத்து வளைய காப்பு இல்ல டே டெத்து எல்லாத்துக்கு பண்ணலா ஒங்களுக்கென்ன ஃபங்ஷன் சொல்லுங்க
ஒரு கல்யாண்த்துக்கு வந்து டெக்கரேஷன் போடணுங்க நல்லா ம் ம் வெ வெளியில விசாரிச்சு பாத்தன் ஒங்க டெக்கரேஷன் டீம் தா வந்து பெஸ்டாருக்கு அப்டின்ற மாரி பேசிட்ருந்தாங்க சேரி அதா வந் து உங்ககிட்ட கேட்டுக்குலாம் நெ
ஆமா சார் ஆமா ஆமால்ல நம்ம சைடு நம்மதா இங்கே இப்ப நம்ம சைடு நம்மதா இங்கேல்லாருக்கு ப பண்ணிட்ருக்கோ ஓகேங்களா இப்ப எபுடி பா தீங்கன்னா எப்டி சொல்றதுனா நம்ம கிட்ட இப்ப டெக்கரேஷன்ல நம்ம ஸ்டேஜ் டெக்ரேஷன் மட்டு பண்றதில்ல நீங்க இப்ப கல்யாணோனா ஏட் நம்ம எல்லாமே பண்ணி குடுத்துருவோ இப்ப பந்து முன்னாடி ஸ்டேஜ் டெக்கரேஷனு லைட்டிங்கு ஒங்களுக்கு சவுண்ட் சிஸ்டோ அதுக்கடுத்து ஒங்களுக் பாப்ப ஆ டே டேபுள் இப்ப வாட்ரு பாட்லு சாப்புட்போ சாப் பந்திக்கு தேவப்படுல்ல எல வாட்ரு பாட்லு இல்ல ஒங்ளுக் என்னென்ன வேணுமோ உங்க கல்ய கல்யாணத்துக்கு ஒ தேவைப்பட் மண்டபோ மட்டு நீங்க குடுத்துட்டா போது எந்த எடோ சொல்ட்டா போது அங்க ஒங்களுக் என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாமே வச்சு குடுத்துருவோ அ இப்ப கேட்டரிங் கூட நம்மகிட் இந்த கேட்ரி்ங் நம்ம பண்றதில்ல ஆனா கேட் இங்க‌ ஆளுங்க நம்ளுக் தெருஞ்சவங்கருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுனாலு
ரைட்டுங்க எல்லாத்தைமே நீங்களே சொல்ட்டீங்க இனிமே நா என்ன சொல்றேன் தெர்ல வெல அமௌண்ட்டு
ஏ இல்ல மொத டேட் சொல்லுங்க சார் இல்ல அவைலபுள் ஏனா அவைலப்ளா பாக்கணு ஏனா நம்ம கம்பெனி ரொம்ப டிமாண்டு ஓகேங்ளா ஒரு நாளைக்கு நாலு நாலு பங்க்ஷன் அட்டன் பண்றோ அதனா நீங்க டேட் சொல்லுங்க ஏனா இங்க இப்பந்து என்ன ஆமா நேஷ்னல் லெவல்ல இல்ல நம்ம டிஸ்ட்ரிக் இங்க நம்ம ஜில்லால பாத்தீங்கனா நம்ம கிட்டதா பயங் அது இல்லாம ப்ப ஃபுல்லா முகூர்த்த நாளு நாலு நாளு போச்சுங்களா இப்ப எனக்கூட இப்ப இப்ப இப்பயே டெக்ரேஷன் பண்ணிட்டுதா ஒங்கட்ட பேசிட்டு இருக்கனா வெச்சுக்கங்களே ஓகேங்ளா அதனால இன்னைக்கி டேட்டு சொல்லுங் ந்த டேட்டு எப்போன் சொல்லுங்க அதுவா டேட்
அதாங்க டேட்டு வந்து என்னக்கினா அடுத்த மாசோம் இருவத்தி மூனாந் தேதி
ஓக்கே சார் அடுத்த மாசமா
ஆமா இருவத்தி மூணாந் தேதி காலைல வந்து கல்யாணோ ஈவ்னிங் வந்து ரிசப்ஷனு வீட்ல அதாங்க வீட்ல வீட்ல பந்தல் போட்றது எல்லா டெக்ரேஷனுமே ஒரு வாரத்துக்கு முன்னா டியே உங்கள்ட்ட சொல்லிர்றோ இருவத் தி மூணாந் தேதி கல்யாணன்றனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அ ம் பண பதினேழாந் தேதியே நாங்க சொல்லிர்றோ பதினேழாந் தேதில இருந்து நழுங்கு வெக்கிறாங்க அதனால வீட்ல வந்து ஃபுல்லா அந்த லைட்டிங்கு இந்த அப்ற அந்த கலர் கலர் சீரியல் பல்ப்பு இந்த வெல்கம்னு போட்டு போர்டு அது அப்றோ அதா நீரு நீர் ஊத்தும் யானை கூவும் குதிரை ஆ அந்த மாரி ஐட்ட எல்லாத்தயு ஆமாங்க ரிசப்ஷன்னா அவங்க கம்பல்சரி வேணு நீங்க வந்து இப்ப உம் தாப்பாடு எல்லாத்துக்குமே சேத்
ஆமன் சார் இப்ப எல்லா சேத்தா பண்ணிட்டு இருக் ஓ ஆனா வெல்கம் கேர்ள்ஸு அந்த அவ்ங்க வந்து தனியா வத்துருவாங்க
ம் அந்த இதெல்லா வந்து
ஆஹ் உண்டு சார் டி ஜே டீஜ் டி ஜே உண்டு சார் சார் இப்ப ஒங்களுக்கு டி ஜே வேணுமா இல்ல லைட் மியூசிக் வேணுமா நம்ம கிட்ட பேண்டு வெச்சிருக்கோ நம்ம ஓகேங்ளா அவுங்க வந்து வந்து அப்டியே பாடிர்வாங்க நீங்க என்னென்ன பாட்டு வேணுன் சொல்றிங்ளோ இப்ப எஸ் பி பி னா எஸ் பி வாய்ஸ்லயே பாடறதுக்கு நம்மளுக்கு ஆள்ருக்கு
குழுன்றாங்ளே அந்த மாரிங்ளா
அதா சார் மேயாத மான் கம்பெனி இளைய நிலா இசை குழு அது போலதா உங்களுக் இந்த நம்ம மிமிக்ரி பண்ணி எஸ் பி இ வயசு ஜானகி வயசுலா பாடுவாங்க
பரவாயில்லையேப்பா சாயப் அபியங்கர் பாட்டு எல்லா பாடுவாங்களா
சாயப் அபியங்கர் வயுசுலா எடுக்கவு எடுக்க முடியாது சார் இப்பதா வந்தா அப்புல என்ன பசங்க ட்ரெயின் ஆவல சாய் அபியங்கர் தான அல்லஅல்லலே அல்லா லூ அது போல பாடனுன்றீங்களா
ஆ அது இல்ல காடு மோடு பா
காடு மோடு சாங்கா அதுல்லா பாடிர்லா சார் ஓகே ஓகே ஓகே டு பாடிட்ட அது ஒன்னு பிரச்சனை இல்ல நீங்க டேட் எது ஒன்னு சர் நாங்க டேட்டு அன்னைக்கு வந்து அவைலபிலான் பாத்து சொல்லிர்றோ ஏனா இப்ப பங்க்ஷன் டைமா நா ஒரு டைம் பாத்து சொல்லிர்றோ ஓகேங்ளா ஒரு நிமிஷ அப்டே லைன்லயே வெயிட் பண்ணுங்க ஆ டென் செகண்ட் டென் செகண்ட் லைன்லயே வெயிட் பண்ணுங்க சார் ஓகேங்ளா ஓகே அடுத்த மாச டொண்ட்டி தேர்டு ஆ ஓகே சார் ஓகே அது அந்த டைம் வந்து ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் தா
இல்ல டொண்ட்டி தேர்டு வந்து மேரேஜு அதுக்கு முன்னாடி வந்து ரிசப்ஷனுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி வந்து
இல்லல்ல அவைலபில் ஆ அவைலபில்தா
அதுக்கு அந்த வீட்டுக்கு சீரியல் பல்ப்ல இருந்து நம்ம அந்த சொன்னன்ல இதர ஐட்டங்கள் எல்லாமே
ஆமா ஆமா
போடணுங்க எவ்ளோ பேக்கேஜு என்ன டீட்டெய்லு என்ன ஏதுன்ட்டு தெளிவா நம்மகிட்ட சொல்ட்டிங்கனா அதுக்கே
ஓகே சார் ஓகே ஒன்னு பிரச்சனை இல்ல பாத்தாச்சு அந்த அந்த நாள்ல வந்து வந் ரெண்டு ஃபங்க்ஷன்தா நம்ம அட் அ டைம்ல வந்து து ஒரு அஞ்சு ஃபங்ஷன் ஏ ஆறு ஃபங்ஷன் பண்ற அளவுக்கு நம்ம கிட் ட எல்லாத்தையு வெச்சுருக்கோ நம்ம
பரவாலியே ஆ ஆ
க்ஷன்தா பண்ணிக்லா இப்ப ஓகே சார் இப்ப இப்ப பேக்கே சொல்லனுனா உங்களுக்கு என்னென்ன வேணுன் தெளிவா சொல்ட்டிங்கனா இது இதுல இதுது வேணு அப்டின் சொல்ட்டிங்கனா நா மிஸ் பண்ணிவ சார் ஃபஸ்ட்டு நா கேக்கற ஒன்னொன்னா கே நா சொல்ற நீங்க அதுல என்னென்ன வேணுன்னு சொல்றிங்களா
ம் ம் ஆ அ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ ஓகே சார் இப்ப என்னன்னா இப்ப வந்து மியூசிக் சார் மியூசிக் வந்து உங்களுக்கு டிஜே போல வேணுமா இல்ல லைட்மியூசிக் அங்க வந்
இல்லைங்க இல்லைங்க நம்ளுக்கு வந்து டீ ஜே தா அடிச்சா டும் டும் சவுண்ட் அப்படி கேக்கணும்
ஓகே சார் ஓகே சார் டி ஜே வச்சர்லா டி ஜே ஓகே சார் ஓகே இப்ப பை அப்ப ஃபைவ் பாயிண்ட் ஒன் வைக்லாமா செவன் பாயிண்ட் வச்சுக்லாமா சார்
நீங்க டென் பாயிண்ட் ஒன்னு இருந்துச்சுன்னா கூட நீங்க வைங்க பிரச்சன இல்லங்க
லே சா ல்ல அது இப்ப யாருகிட்டமே அவைலபிள் ல்ல நாம செவன் பாயிண்ட் ஒன் செவன் திங்ஸு ஆல் டால் பி போட்ர்லா நம்ம வந்து ப்ப நம்ம ஸ்டேஜ் ப்படியோ ஸ்பீக்கர் ஒன்னு போட்டர்லான்ட்டு
ஸ்டேஜ் கிட்ட ரெண்டு ஸ்பீக்கர் போடுங்க மணப்பெண் காதுக்கு ஓடணு மண மகன் காதுக்கு ஓடணு
ஓகே சார் ஓகே நம்ம அது போலிய போட்டுக்லா அவங்களு நல்லா வை துலயே வந்துட்டு நீங் ப்பாங்க அவுங்க கொஞ்சம் சோ இதாகாம சர் ஓகே சார் இப்ப பந்தல் சொன்னீங்கல்ல இப்ப பந்தல் வந்து மண்டபத்துல போடுணுமா இல்ல வீட்ல மட்டும் போடுணுமா
வீட்லயும் போடுங்க மண்டபத்துலயும் போடுங்க மண்டபத்துக்கு ஆம் மண்டபத்துல பந்தல் போட வேணா அதுக்
அ ஆமா முன்னாடியா இந்த டெக்கரேஷன் அ டெக்கரேஷன் எலிவேட் பண்ண போல டெக்கரேஷன் மட்டும்
ஆமா ஆமா ஆமா
ஃபுல்லா இந்த ஓல தா வாழ சீ வாழ
இந்த தென்ன மட்ட இருக்குது பாருங்க தென்ன தென்ன ஓலையில பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தென்ன ஓலைலலாம் அதெல்லாம் பண்ணுவீங்களா டெகரேஷன்
பண்ணுவே சார் பண்ணுவே சார் எளநி நொங்கு தென்னங்
ஆஹ் ஆஹ் அந்த மாரிதா அந்த மாரிதா அதாவது மாப்பிள்ள பொண்ணு நேம்போர்டு போட்டு அத சு வந்து எளநீ நொங்கு ங்கே அப்ற இது என்னது தர்பூசணி அந்த மாரி எதனா பழத் தொங்க உட்ருங்க
ஓகே சார் ஓகே அது பண்ணிக்லா இப்ப வந்து பந்தல் வந்து உங்களுக்கு கீத்து பந்தல் போட்டுக்கலாமா இல்ல ஆ சாம்யானா பந்தல் போட்டுக்கலாமா சார்
ரெண்டாவதா சொன்னீங்கன்னா அந்த பந்தலே போட்ருங்க கீத்து பந்தல்லா வேணாங்க
அப்படிங்களா இல்லலை ஏன்னா கீர்த்து பணதல்ன்னாம் கொஞ்சம் பார்க்க ஆத்தன்ண்டிக்கா இருக்கும் நம்ம அதுலயே வந்து தோதண எல்லாம் தங்க விட்டு கொஞ்சம் ந அது பண்ணலாம் ஏ
அப்ப இதுல பண்ண முடியாதுங்களா?
ஆஹ் பண்ணல சார். ஆனா அதுல பண்ண கொஞ்சம் நெட்டிவிட்டியா இருக்கும் சார் அதுல பண்ண அதுக்குதான் சொல்றேன்.
ஈத்து பந்தலி போதக்கி யாருமே வந்து அவ்வளவா கேக் இருக்குறத இல்லங்க.
உண்ம தா ஓகே சார் ஓகே சார் அந்த பந்லே போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனல்ல ஓகே சார் ஓகே சார் ஆங் அதுபோல ஸ்டேஜ் டெக்ரேஷன் வந்து அது ஏகப்பட்ட டெக்கரேஷன் இருக்க ஆ டைப்ஸ்ு நான் உங்குளுக்கு அதெலாம் வாட்சப்ல அனுப்பிவிறங்க சார் வாட்ஸ்அப்ல தானே சார் இந்த நம்பருக்கு தானே அனுப்பிவிணும்?
ஆமா ஆமாங்க
இல்ல ஏன்னா ஏனன்னா நம்மகிட்ட ஒரு முன்னூத்தி நூத்தி எஐம்பது நூத்தி எஐம்பது நூத்தி ஐம்பது டெக்கரேஷன் மேல இருக்கு நம்ம கிட்ட ச டைப்ஸூ அதுலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது ஹ ஓகே சார் ஓகே சார் ஆங் ஓகே சார் அப்புல்லாம் பே டாங்க ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
ஆஹ் ஓகே சார் அதான் அதான் அங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல ஏதோ வேலையா இருக்கீங்களா?
ஆமாங்க ஆமாங்க இங்க வே ஒர்க்கு ஒர்க்கா இருந்த தா
ஓகே சார் ஓகே அதான் நான் அதுந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் கூட உங்க அனுப்பிடுறன் சார் இப்போ மற்றபடி இப்போ வந்து நம்ம அஹ் பாபார்ன் சார் என்னென்ன சார் வேணும்? ஸ்டால் என்னென்ன சார் போடணும்?
அதாங்க பாப்கார்ன் போடுங்க, ஐஸ்கிரீம் போடுங்க, பீடா ஆஹ் ஆமா ஃப்ரூட் சாலடு அப்புறம் வந்து இது பாதாம் பாலு அப்புறம் அந்த இந்த ஐஸ்கிரீம் போட்டு குள்ளா போட்டு ஒரு வித்த காட்ட வந்தங்கா நீட்டா ஒரு கம்பி மாரி வச்சி
ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஓகே ஓகே ஓகே
ஆஹ் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட அப்டியே போட்டு விட்டுருங்க.
ஓகே ஓகே உஸ்பெகிஸ்தான் அதான அங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவானேஹ் அந்த ஐஸ்ரிம் அதல்லாம் அதான் பசங்களை இந்த பசங்க கிட்ட விளையாட்டுக்கிட்டு
ஆமா ஆமா அதான் அதான் அதான் அதான் அவங்களேதான்.. ங்க இருந்தாங்கன்னா புடிச்சு போட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம்
ஆஹ ச செண்டை மேலமும் அவ அவைலபிள் சார் கே சண்டை மேலம் வேணுங்களா உங்களுக்கு?
சண்டை மேள போனாங்க இது பம்ப வச்சிருங்க. கரெக்டா இருக்கும்.
சார் பம்ப சார் ஒன்னுன்னு நைய்யாண்டி மோலம் வைப்பாங்க இல்ல சென்ட வைப்பாங்க பம்ப எல்லாம் சாமிிய ஆடு தான் சார் வைப்பாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதல்லாம் கல்யாணத்துக்கு வைக்க மாட்டாங்க சார் புது விதமா பண்ணலா என்ன என்ன பாயசம் ஊத்தி தின்ன முடியும் சாம்பார் தான ஊத்தி நீ சாப்டு நீங்க அ ஓகேங்ளா சேரி சார் சேர் ஓகே சார் ஓகே நீங்க ஓகே ஒன்னு சொல்ருக்கீங்க உங்களுக்கா உங்குளுக் நெறயா தேவப்படுது போல நீங்க வந்து இப்ப நேர்ல மீட் பண்ண முடியுமா இல்ல நா வந்து பாகட்டுமா சார் நா இங்கதா இருக்க
செரிங்க பின்ன நா நாளைக் காலைல வர நானூ காலைல வந்து உன் உனக் பாக்கற பெஸ்ட்டா நம்புளுக்கு பண்ணி குடுங்க செரிங்களா சேரிங்க சேரிங்க ஓகே நன்றி நன்றி அ